ஹலோ கேக்குதா
குது உங்ளுக்கு கேக்குதா
கேக்குது கேக்குது சாரி கால் பண்ணிந்தீங்க இப்பதா வீட்டுக்கு வந்த அதுனால தான் திருப்பி கால் பண்ணே சொல்லுங்க
எ ரொம்ப பிஸியா
பிஸி எல்லா இல்ல ஆக்சுவலி எனக்கு வெட்டிங் டே வருதா சோ அது ஷாப்பிங் போயிருந்தே
அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டீங் ஆன்வ
தேங்க்யூ தேங்க்யூ போவே இல்லையா இதுவா ஃபோர் இயர்ஸ் ஆச்சு
ஓக்கே ஓக்கே போர் இயர்ஸ் லைஃப் எப்படி போச்சு உங்களுக்கு
கண்ணு மூடி தொறந்த மாரி போயிர்ச்சு எங்க டேஸ் எல்லா எங் போகுதுனே தெரியல எனக்கே அபுத்தா இருக்கு எங்க ஹஸ்பண்டே அதா சொல்லுவாரு ஏழு வருஷ ஆச்சும்மா நம்ம லவ் பண்ணி அப்டின்னுவாரு எங்கிங்கே எளு வர்ஷ ஆ சு அப்டின்ற மாரி இருக்கோ எனக்கு
ஓ ஆக்சவலி லவ் மேரேஜ்ஜா
ஆமா
கங்ராட்ஸ் அக்சப் பண்ணாங்களா வீட்ல
இல்ல எங்க வீட்ல ஆக்சுவலி இப்பதா பேசுறாங்க அவங்க வீட்ல அக்சப் பண்ணி தாங்கா
ஓகே ஓகே இப்ப ஆக்சுவலா எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அவங்ளுக்கு
சால்வாகல அவங்க என்னி ஹஸ்பண்ட் கிட்ட பேசல இப்பதா என்கிட்ட பேசுறாங்க இந்து ஒரு டூ மந்த்ஸா தா பேசுறாங்க
ஆம்
பேசல சரி அவங்களுக்கோ டைம் வேணுல்ல
ஓகே அப்போ நீங்கலு போவீங்கலோ வீட்டுக்கெல்லாம்
இல்ல நா இனி போல
உம்
எனக்கு இந்த டூ மந்ஸ் தா கொஞ்ச வொர்க் விசி இருக்கதுனால எனக்கு போயி்ட்டு வரக்க முடியல சோ வேற ஊரா அதனால போ முடில
இல்ல சரியான ரூம் போய் ஃபுல்லா அங்கயே ஸ்டே பண்ணிட்டு வாங்க அப்ப பச்சஸ் லா பண்ணிடீங்ளா
ஆஹ் இன்னிக்கு போன பாதி பர்சஸ் முடிஞ்சு இன்னொரு பாதி பர்சஸ் இருக்கு அதுக்கு நெக்ஸ்ட் சண்டேதா ப் உம் இன்னைக்கு போய்ட்டு டிரஸ் எல்லாம் எடுத்துட்டு வன்ட்டே சோ ஆக்சஸரீஸ் இன்னு எதுவு எடுக் க்கல
என்ன மாடல் ட்ரெஸ்ஸு
இல்ல சாரிதா எடுத்தே
ஏன் வேற ஏதாவது வெஸ்டர்ன் டைப் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்லா
இல்ல ஆனிவர்சரிக்குதா கோயிலுக்கே போவே நானு அதனால ஆனிவர்சரிக்கு மட்டுந்தா சாரி எடுப்பே சாரின்னே பாத்தீங்கன்னா ஒரு பத்து சாரி அவ்ளோதா வச்சிருப்பே இப்ப வரைக்கு கட்டவே மாட்டே நானு அந்த வருஷத்துல ஒரு நாள் கட்றது அது போக கோயில் பங்க்ஷன்க்கு எப் ப்பயாச்சு எடுத்த எடுக்கறே அப்டின்னா அப்ப கட்டுவே மத்தபடி சாரீயே போட மாட்டே
ம்ஹும் சரி அதுக்குன்னு இயர்லி ஒன்ஸ் கோவில் போறீங்க வரீங்ளே நீங்
இல்ல அந் கோவிலுக்கு போவே பட் எப்டி சொல்றதுன்னா வருஷத்துக்கு ஒரு டைம்தான இந்த மாரி ஆனிவர்சரின்னு நம்ம கோயிலுக்கு போவோ புது ட்ரெஸ் எடுத்துட்டு மத்தபடி இந்த தீபாவளிக் ச்குனா ஊருக்கு போயிருவே பொங்கலுக்குனா வீட்லயே நம்ம பொங்கல் வச்சுட்டு அதுலயே டைம் போயிரு சோ நம்ம போற பர்த்டேஸ்க்கு அப்டின்னா கூட பர்த்டேஸ்கு நம்ம சாய்சஸ்லதா டரஸ் எடுப்போ சோ ட்ரெடிஷனலா ஒரு டிரஸ் எடுக்குறேன்னா அனிவர்சரிக்குதா எடுப்பே
கோவில் பங்க்ஷன்னா போவீங்களா இப்போ நார்மலா மந்த்லி சில மாசம்ல கோவில் பங்க்ஷன்
அப்பிடி போமாட்டே எங்க ஹஸ்பண்டோட ட ஆ பங்க்ஷனுக்குன்னு நா போமாட்டே சும்மா நார்மலா எப்பயாச்சு போய் சாமி கும்ப்ட்டு வரது பிடிக்கிறது அப்டி போவே இந்த ஆடி மாசோ ஃபுல்லா போவாங்க அப்டியெல்லா போ மாட்டே ஆடி மாசத் த்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டு கூப்ட்டு போயிட்டு வருவாங்க ஃபுல்லாலா போமாட்டே எனக்கு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் தல்லா கெடையாது
ந்து எழுந்து குளிச்ட்டு
ஆமா ஏதோ விநாயகர் தண்ணில்லா ஊத்துவாங்கன்னுவாங் ங்க மார்கழி மாசோ அதெல்லா எதுவுமே எங்க வீட்ல கெடையாது எங்க வீட்ல வன்ட்டு நியூ இயர் கோயிலுக்கு போவோ மத்தபடி தீபாவளி பொங்கல் அந்த மாரி போவோ மித்தபடி ஏதாச்சு ஒரு அகேஷன் வருது பர்த்டேஸ் வருது து அப்டின்னா போவோ அவ்ளோதா
ஆனா மோஸ்ட்லி நெறைய பேர் வந்துட்டு சில பேர்லா ரொம்ப காட நம்புவாங்கல்ல ரொம்ப
ஆஹ்
அவங்க எல்லா அப்பிடிதா இருப்பாங்க ஆக்சுவலா நம்ம என்ன சொன்னாலு அவங்க
எங்க மாமியார்லா டெய்லி போவாங்க அப்டி பாத்தா அத் ம் நீங்க சொல்றீங்கல்ல ஆடி மாசத்துல பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க நம்மளுக்கு வந்துட்டு அவ்ளோ ஃப்ரீ டைம் இருக்கறது இல்ல இல்லையா அதனால நம்ம போக முடிய மாட்டேங்குது நா வீட்ல எப்பயாச்சி சாமி கும்பிடுவே அவ்ளோதா ஏதாச்சி ஸ்பெஷல் டேஸ் வருதுன்னா வீட்ல சாமி கும்பிடுவே
ம் ம் கரெக்ட்தா எங்க அம்மாலா வீக்லி வீக்லி போறாங்க அவங்க போறது பத்தாம ஒ ஒரு நாள் ஒன்னால ஃப்ரைடே கூட வர முடியாதான்
ஆஹ் நம்மளையு சேத்து திட்டுவாங்க நம்மளுக்கு த அந்த டைம்தா ஏதாச்சு மீட் டிங் இருக்கு இல்ல வேற ஏதாச்சு வொர்க் இருக்கு அது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க
வாரத்துல ஒரு நாள் ஒன்னால சாமி கும்பிட முடியாதா வீட்ல சாமி கும்பிட மாட் ட்ட ஆக்சுவலா வெள்ளிக்கிழம தல குளிக்கலனாலே திட்டுவாங்க
அப்டிலா எதும் சொல்ல மாட்டாங்க
ஏன் வீட்ல
ஃபர்ஸ்ட் எல்லா சொல்லுவாங்க எங்க மாமியார் வீட்ல ஃபர்ஸ்ட் எல்லா சொ சொல்லுவாங்க அதுக்கப்றோ அவங்களுக்குத் தெரிஞ்சிருச்சுன்னு அவ்ளோ சாமி நம்பிக்க இருக்கிற பொண்ணெல்லா கெடையாது நம்பிக்கை இருக்கு பட் நம்ம போய் சாமிய கும்ப்ட்டா மட்டுந்தா அவர் நம்மளய காப்பாத்துவாருன்ற அளவுக் க்கெல்லா நம்பிக்கை இல்ல
அது பரவால்ல எங்க மாமனார்லா என் கூட ஒரு ச கோ சிஸ்டர் இருக்காங்க அவங்கல்லா அப்டியே ஃப்ரை ட்டேனா காலைலயே எயிட் ஓ கிளாக்லா கோவிலுக்கு போயிடுவாங்க நான் எழுந்திருக்கிறதே எயிட் ஓ கிளாக்தா
நால்லா பதினொ னோறு மணிக்குதா எந்திருப்பே
அதுக்கே அவரு அவங்க திட்டுவாங்க திட்டக்கூட மாட்டாங்க என்ன சொல்வாங்ன்னா ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு கோயிலுக்கு போ கோயிலுக்கு போனுதா சொல்லுவாங்க நா என்ன சொல்லுவே எனக்கு தோன்றப்பதா நா போவே அப்டின்னு சொல்லுவே
ஆக்சுவலி கோயிலுக்கு போறதுன்றத தாண்டி அதுக்கு ரெடி ஆயி ட்டு போணு நம்ம போறதே என்னைக்கோ ஒரு நாளுன்றப்போ நம்ம கொஞ்ச நீட்டா போகணும்னு நம்ம நெனைப்
ஆஹ் ஆமா அதுக்கு சொல்லுவாங்க தேவப்படுறப்ப மட்டும் போய் கடவுள வேண்டக் கூடாது அப்டி சொல்வாங்க அதான் சும்மா சும்மா கடவுளையு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்
நல்லா இருக்கு இந்த டயலாக்
ம் அப்டி எவ்ளோ
தேவைக்குன்னு போய் நம்ம சாமி கும்பட்லா அப்ப பாத்தா நம்ம ட்டு ஏதோ ஒரு ஆஸ்பிஷியஸ் இது மட்டும்தா போறோம்னா அந்த அன்னைக்கு மட்டு போய் நம்ம ச சாமிய போய் எதுவுமே இது குடு அது குடுன்லாம் கேககவே மாட்டே நானு எல்லாரு நல்லா இருக்கணு எல்லாரையு ஒழுங்கா பாத்துக்கோங்க அவ்ளோதா இத தவிர நா எது பெரு ருசால்லா வேண்டுனதே கெடையாது இது வேணு அது வேணு இது நடக்கணு அது நடக்கணு இது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாலே போது அது எதுக்கு போய் நம்ம போய் ப்ரே பண்ணணு அஹ் என்னதா இருந்தாலுமே கடைசி ல்ல நம்லு த்தில என்ன எழுதிருக்கோ அதா நடக்கு
அது நூறு பர்சன்ட் அடிச்சு சொல்லுவே அத சொன்னா யாரு ஏத்துக்க மாட்டாங்க என்னைய சொல்லுவாங்க
எங்க வீட்டுக்காரு என்னய திட்டுவாரு இப்டிலா பேசா த சாமிக்கு அப்றமா கோவோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்டின்னுவாரு இது என்னங்க தெரிஞ்சே நீங்களு பேசுறீங்க அந்த மாரி இருக்கு எனக்கு நா சில டைம்மெல்லா இப்போ ஆ எனக்கு கோவோ வர மாரி இருந் ச்சுனா நா சாமிய திட்டுவே நீ மேல இருந்து பாக்கதான செ செய்ற அப்பவு ஏன் இப்டி பண்ற அப்டின்ற மாரிலா திட்டுவே அ அதுக்கு சொல்லுவாரு ட்டு சாமிக்கு கோவப்பட்டுச்சுன்னாதா நீ அடங்குவ அப்டின்னுவாரு
ஹலோ
எங்க மாமியார் வீட்டு சைடுல ரொம்போ சாமி பத் க்தி ஜாஸ்தி
ம் அவங்க வீட்ல வந்துட்டு நீங்க இப்டி இருக்கீங்க உங்கள விட்டு வெச்சிருக்காங்க
இல்ல ஆக்சுவலி நா அங்க ஒட்கா ஜாயிண்ட் ஃபேமிலியாயிருக்கும் போதுமே அவங்க அப்டிதா இருந்தாங்க என்னயு கொஞ்சோ ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நா அதுக்கப்புறோ இப்போ தனியா என்னோட ஒர்க்ஸ்க்காக நா வந்தனால பெருசா எதுவு அவங்க சொல்லிக்கிறது இல்ல போயிட்டு வா சாமி கும்புடு அப்டிலா சொல்லுவாங்க டிமாண்ட் பண்ண மாட்டாங்க அங்க இருக்கும்போது டிமாண்ட் பண்ணுவாங்க வந்தே ஆகணு நீயி கோயிலுக்கு கூட வரமாட்டியா அப்டின்னுவாங்க
எதும் சொல்ல முடியாது ஆனா அவங்க கூட நம்ம போயிதா ஆகணு எதாவது சொன்னா ஆமா அது கரெக்ட்டு எதாவது சொன்னா சொல்றத மதிக்க மாட்றா அப்டிதா சொல்வாங்க
ஆஹ் எதுக்கு இப்டி பேசுற சாமி விஷியத்துல ஏன் இப்டி பேசுறேன்னுவாங்க
உம் அதா என்ன கேக் வெட்ட போறீங்க ஆன்வர்சரிக்கு என்ன கேக்கு ஆன்வர்சரி
கேக்கல்லா வெட்ட மாட்டோங்க நாங்க
கோவிலுக்கு மட்டு்ம்தா போவீங்களா
கோவிலுக்கு போயிட்டு அந்த டே எங்கேயாச்சு வெளிய போவோ சோ ஏன் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் இருப்பாங்க சோ நாங்கல்லா நைட் வெளிய போயிருவோ
மூவி எல்லா போவீங்கல்ல அப்போ
ஆனா வர்சரிக்குனு மூவிக்கு போனது இல்ல இது வரைக்கு வெளிய போவோ அவ்ளோதா கோயிலுக்கு போயிட்டு வெளிய எங்கயாச்சி ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஈவினிங் எங்கயாச்சு போவோ அவ்ளோதா பிளான் எல்லா கெடையாதுங்க போவோ அவ்ளோதா எங்கயாச்சு ஒரு நாள் போயிட்டு வரலா அப்டின்னு பிளான்
ஆன் த ஸ்பாட்லயே பிளானு அன்னைக்கி பிளான்
து எப்பயுமே நாங்க பிளான் பண்ண மாட்டோ வெளியே போறக்குமே நாங்க பிளான் பண்ண மாட் ட்டு அஹ் இவங்க கசின்ஸ் எல்லாரும்தா பிளான் பண்ணுவாங்க சோ பிளான் பண்ணிட்டு நம்ம இங்கங்க போறோன்னுவாங்க செரி ஓகேன்றுவே எனக்கும் உக்காந்து பிளான் பண்ற அளவுக்கு டைம் இருக்காது செரி ஓகே போலா அப்டின்ட்ருவே சோ கோயிலுக்கு மட்டு நானும் அவரும் போகணுன்னு நா சொல்லுவே தனியா போயிட்டு வருவோ சோ எப்பயுமே எல்லாருக் க்கூடயுமே போயிட்டே இருக்க முடியாதில்ல நம்மளுக்குன்னு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் இருக்கணும்ல
கரெக்டு ஆனா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது பிரைவேட் ஸ்பேஸ் கேட்டோம்னா அது பெரிய இஷ்
அவங்களுக்கு அது பிரைவேட் ஸ்பேஸ்னா என்னென்ன நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே முடியாது என்ன என் பையன தனியா பிரிக்கிறியாந்தா கேப்பாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது நம்ம ஆனா எங்க மாமியார் அப் அவ்ளோலா கெடையாது
உம்
ஃபர்ஸ்ட் அவள எங்கயாச்சு வெள்ள கூப் ட்டுக்கு போயிட்டு வா அதுதா சொல்லுவாங்க அவங்க அவ்ளோ மாமியாரு அப்டின்ற மாரிலா இருக்க மாட்டாங்க
ம் ஆக்சுவலா ச கோவிலுக்கு மட்டும்தா அவங்க அப்டி இருப்பாங்க
கோவிலுக்கு அப்பிடி இருக்க மாட்டாங்க பட் ஆ சாமி ட்ட வேண்டணு புடிக்கணு இப்ப நா வந்து கொஞ்சோ சொல்லி சொல்லி இது பண்ணதுக்கு அப்புறோ அவங்களும் கொஞ்ச சேஞ்ச் ஓவர் ஆனாங்க பட் இன்னுமே அவங்களால வெளிய வர முடியாதுல்ல உங்களுக்கு இனிமே அந் அந்த ஒரு பிலிஃப் இருக்கும்ல
நாட்டுங்கையில விட்டோ நம்மளு இப்டித்தா ஒண்ண நம்ம நம்பிட்டோன்னா அவ்ளோ சீக்கிர யார்
ஆஹ் விடமாட்டோம்ல
அதே மாதிரிதா அவங்களுக்கு
அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்ல வயசாயிருச்சு கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக் க்கும்ல
கால் வருதுேன்னு உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணட்டுமா கொஞ்சம்
ஓகே ஓகே
ஓகே